ம்
கேக்குதா
கேக்குது
ம்
வேர்த்திருச்சு காது
ம் கரண்ட் இல்லயா
கரண்ட் இல்ல நா போடல நா இன்னொரு ரூம்ல வந்து உக்காந்திட்டே சேர் துணியிலா அப்டே மடிச்சு வச்சுக்கலா அப்டின்ட்டு
ம்
நேத்தா எதுக்கு அ ரிலேட்டிவ்ஸ் வந்துருந்தாங்க அதா யுகன் க்கு ஒடம் சர்லல்ல சர் அவன பாக் ஆ பாக்கலனு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அப்புறோ அவுங்க பொண்ணுக்கு ஒரு ஃப்ராக் அடிச்சு வச்சிருந்தே நானு
ம் நீங்க தைப்பீங்ளா துணிலா அ
ம்
ப்ளவுஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே
எல்லாமே அடிப்பே
நா இங்கிக்கு மிஷின் இருக்கு இப்ப பாத்தா சு ம்மா ஓர அடிக்கிறதுக்கே கத்துக்றே சும்மா டிரெஸ்ஸு வந்து டக்கு புடிக்றதுக்கு
ம் நா எல்லாமே அடிப்பே ஆ ஒரு சேரில் ல எனக்கு ஒரு கவுனு
ம் பரவால்ல இப்டி ஒண்ணு தெரிஞ்சி வச்சுக்கிட்டா நாம போய் கடைல வாங்கற செலவே இருக்காது ப்ப சீல ஒண்ணு பழசாயி போச்சுன்னா அத எடுத் த்து அப்டியே தெச்சி போட்டுக்லா புதுசு மாரி இருக்கு யாருக்கு தெரிய போது அதுல கொஞ்சோ கொஞ்சோ டெக்கரேஷன் போட்டு
பண்றனால அது தெரியாது முன்னவாது கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருந்திருக்கு இப்போ சேரில எல்லா தெச்சு போட்டாலுமே அது இப்ப ஆ ட்ரெண்டிங்ல வந்துட் ட அனால எல்லாத்துக்கு தெரிஞ்சும் போச்சு அதனா ல்ல எல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க
ம்
அந்த மாரி நா அப்டித்தா அம்மா வீட்ல இருந்து எல்லா அம்மாவோட சேரில்லா எனக்கு வேணுங்ற மாரி இருக்ற சேல எல்லா எடுத்துட்டு வந்தே
ம்
அதுல செரி அடிக்கிலா அப்டின்ட்டு அதுல தா ஒரு சேரில வந்து ஒரு ஃப்ராக்கு ஆ ஒரு டாப்பு லாங் டாப்பு அடுச்ட்டே ஒரு சேலைல அப்புறோ இன்னொரு சேலைல வந்து நம்ம ஆ கட்டுக்கு மேல ஒரு டாப் போட்ற மாரி இருந்தா எப்டி அடிப்போ அந்த மாரி ஷாட்டா
ஆ
ஸ்கட்டுக்குனா கொஞ்சோ நம்ம லென்த்தா போடாம ஷாட்டா போடுவோம்ல ம்ம டீ ஷட்டோட கொஞ்ச லென்த் வர்ற மாரி
ம்
அந்த மாரி அடிச்ட்டே அதுல ஒரு அதுலயு ஒரு கவுன் அடிச்சே
ம்
அப்பற ரெண்டு சேரி அடிச்ட்டே அப்றோ ஒரு ப்ளவுஸ்ல அழகா இருந்துச்சா அப்புற தா ஆ ஆ ரிலேட்டிவ் தா அத்த பொண்ணு ஆ பாப்பாவோட ஏதோ ஃப்ராக் ஒன்னு அனுப்பு அப்டின் சொல்லிட்டு அப்புறோ அத பாத்து குத்து ஃபோட்டா அமுச்சுட்டா ச பாத்து குத்து மதி அப்ப ஒரு அளவெடுத்து நானே அடிச்சே கட் பண்ணி அதுதா அப்புறோ செரி அவளுக்கு அது வந்தாள அப்றோ ஞாபடுத்தி விட்டா அவளு எங்க அந்த ஃபிராக் கு எடு அப்டின்ட்டு அப்புறோ அத தொலாவுர சாக்குல என்ன பண்ணே எல்லா துணியு எடுத்து கீழ போட்டு விட்டே
ம்
ஆன்னு அப்புறோ தொலாவி அப்புறோ அவ அவளுக்கு எடுத்து கொடுத்து அப்புறோ ஒரு ஃப்ராக் வந்து அவ நல்லாருக் கு இது நானே வச்சுக்கிறே அப்டின்டாளா
ம்
சேரின்ட்டு அத கொடுத்துட்ட அத அந்த டைம்ல எல்லா துணியு இழுத்து போட்டதுல கச கச கசன்ட்டு அப்டியே கெடந்துச்சு
இப்ப இதெல்லா எடுத்து அடிக்கிட்டுக்கிறீங்க
ஆமா அப்டியே ஒரு வேல முடியுதுல
அவங்க சாக்லயாவது பீரோ வந்து
ஆம உளுந்திருச்சி இல்ல எல்லா மடிச்சவாகுதா எல்லா மிக்ஸ் ஆயி ச்சி என் துணி அப்புறோ ஏ ஏ என்னோட ராக்குக்கு கீழ இந்த குட்டிசுக துணி அது பாதி விழுந்து என்னது விழுந்து
ம்
அதனால எல்லா மிக்ஸ் ஆயி கெடக்குது கீழ அத அப்டி அப்டியே எடுத் து அப்டி வச்சிருவோ ஏன்னா வேற வேலயெல்லா செஞ்சோம்னா சவுண்டு வரு
ஆமா
நல்லா அடிப்பே நானு எப்போ டுவெல்த்து முடிச் ச டைம்ல தா போனே கிளாஸ்க்கு
ம்
ஆன்வல் லீவ்ல போனே ஒன் மன்ந்த்துக்கு ஆமா அது கம்ப்ளீட் பண்ணல நா ஃபுல்லா
ம்
அதுக்குள்ள காலேஜ் ஓபன் ஆயிருச்சு ஒன் ம கரட் டூ மன்ந்த் சொல்லி தரே அப்டின்னாங்க
ம்
அப்பறோ பாத்தா இந்த மாரி ஓப்பன் பண்ற மாரி ஆயிச்சு காலேஜி கண்டினியூ பண்ண முடியல அப்புறோ உட்டுட்டே அப்ப நம்ளுக்குதா இருக்கே யூடியூப்பு
ம்
வெறு சுடிதார் டாப் மட்டு தா அவங்கள்ட்ட கத்துட்டு வந்தேன் நானு சுடிதார் டாப்பு கேத்தரிங் பட்டியலா நார்மல் ஃபேண்ட்டு எப்டி அடிக்கிறது லைனிங்கோட எப்டி டாப் அடிக்கணு லைனிங் இல்லாம எப்டி மெஷர்மென்ட் எடுத்து அடிக்கணு அது மட்டு தா அவங்கள்ட்ட கத்துட்டு வந்தே அப்புறோ நானே எல்லாமே யூடியூப்ப பாத்து பழகிட்டே
பரவால்லா இப்ப யூடியூப்ல போட்டா ஈஸியா கத்துக்கற மெத்தட் வருதா
சூப்பரா நடத்துக்கலா ஓ நா நெறையா நெக் டிசைனு ஹேண்ட் டிசைனு
ல்
அது எல்லாமே நா யூ டியூப் வீடியோ பாத்துதா கத்துருக்கே அங்கெல்லா வெறு சும்மா நார்மலா எப்டி அடி அ ஒரு நார்மல் சுடிதாரு அதுதா கத்து குடுத்தாங்க அந்த டிசைன் டிசைனா நெக்குக்கு பேக்குக்கு
இ
ஹேண்ட் டிசைனு எல்லாமே யூ டியூப் தா எனக்கு
நானும் பாத்து கத்துக்குணு இப்ப பிளவுஸ்
நீபே நீ பிகினர்ல இருந்து கத்துக்கிட்டின் வையி ஈஸியா இருக்கு அது ஒரு ஒருத்தருதுனா யாரோ ஒருத்தரு தா ஃபாலோ பண்ணணு ஏ மார் மாத்தி மாத்தி மத்தி வீடியோ எடுத்தாலுமே செட் ஆகாது இப்ப யாரோ ஒருத்தர் பிகினர்ல இருந்து ஒருத்தர் சொல்லித்தர்ராங்க டுட்டோரியல் மாரினா அவங்களுது ஒண்ணு செலட் பண்ணி வச்சுட்டு
ம்
அவங்க ஒண்ணு ஒன்னா சொல்லி தருவாங்கல ஆ பாத்து நம்ம பழகிட்டோ அப்டின்னா நம்ளுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு
ஆமா அப்டிதா கத்துக்கணு
ம்
கத்துக்கிட்டா நமக்கும் கொஞ்சொ பரவாயில்லையா இருக்கு
ம் இ என் துணியில எடுத்துட்ட அது கீழ எல்லா பசங்க துணி தா கிடக்குது
ம்
வாஷிங் மிஷின்ல போட்டா துணி துவச்ச மாரியே இருக்க மாட்டீங்து புடிக்கவே மாட்டேகிது எனக்கு
ஆம்மா ஆனா கையில தொவைக்கிறதுக்கு கொஞ்சொ சோம்பேறித்தனமா இருக்கு இருக்கிறதுனால மிஷின்லத்தா போடணுமாக்து
வாங்கி குடுக்காத வரைக்கும் கையில தா துவச்சே வாங்க் குடு ஒடனே சோம்பேரிதன வந்துடுது பரவால கையிலயே தொவக் லா அந்த ஸ்டெப்புக்கு போறதே கெடையாது ஜாலியா அலிக்கு விட ஊத்தி விட்டு வடன் தட்டி விட்டுட்டு வந்துடுறது தொவச்ச அப்ரோ எடுத்து காய போறோ ஒரு வேல
ம்
அந்த மாரி ஆய்டுச்சு பவர் கெட்டு் என்ன வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குது என்னாச்சுன்னு தெர்ல இனிமேல் இப்டி ஆகுமுன்னு ம் என சவுண்ட் போட்டன உஸ் அப்டின்ன நா அமதியாயிருவா
பரவாயில்லாம் உ பேச்சு கேக்குறாங்க நல்ல பசங்களா
அதெல்லா சொன்ன கேட்டுக்குங்க
ம் அப்டித்தா பரவால்ல நீங்க என்ன படிச்சீங்க இதுல காலேஜ் போம் போது
நா பி சி ஏ
பி சி ஏ
ஆமா பீ சி ஏ ஃபுல்லா முடிச்சிட்டு தா எங்க செகண்ட் இயர் படிக்கு போதே மேரேஜ் ஆயிட்ச்சு
ம்
அதுக்கப்பறோ ஆ அப்டியே அம்மா வீட்லயே இருந்து கண்டினியூ பண்ணிட்டே அவர் அப்பப்ப வருவரு போவாரு
ம் அப்டி முடிச்சுட்டீங்களா
ம் ஃபுல்லா முடிச்சுட்டே அதுக்கப்பற தா அவங்க வீட்டுக்கு போனே
ம்
அதனால தெரியல படிப்பு போயிருச்சு ஆனா
ஆமா ஒரு ரெண்டு வருஷ
ஒரு ஒரு அரியர் ஒ ரியர் ஒரு அரியர் வச்சே இதுல அக்கௌண்ட்ஸ்ல நெக்ஸ்டு இது லாஸ்ட்டா நம்ம பைஃனலா கம்ப்ளீட் பண்ணுவோம்ல
பி சி லி அக்கௌண்ட்ஸ் இருக்குதா
ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு ஃபிப்து செமஸ்டர்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட் வரு மீதி எல்லாமே மேக்ஸ் தா மேக்ஸ் கம்ப்யூடர் ஆமா எப்பயுமே மேக்ஸ் கம்பல்சரி இருக்கு எல்லா செமஸ்டர்லயு
ம் மேக்ஸ் உங்களுக்கு அங்க ஈஸியா இருக்குமா
ரொம்ப ஈஸி மேக்ஸுல்லா எனக்கு
ஆமா எனக்கு பிடிக்கு நானும் என்னோட மெயினே மேக்ஸ் தா நானும் பி எஸ் சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தே
ம் அது ஒண்ணுதா எனக்கு நல்லாவே வரும் எல்லாத்துலயுமே அதனால தா டுவெல்துலயு மேக்ஸ் வித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தா
ம்
அ இதுலயு சரி நம்மளுக்கு எது வருமோ அதுலயே போடலாம்தே பிசி எடுத்துட்டே
ம்
அது அந்த டைம்ல அதுதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் டாப்ல இருந்துச்சு அப்பதான் இந்த ஐடி ஃபீல்டு நம்மளுக்கு வருது
ம்
இந்த ஐடி ஃபீல்டு ஆ சிஸ்டம் ஒர்க் எல்லாம் அப்பதான் ரொம்ப டிமாண்ட்ல இருக்குது நல்ல வேகன்சி அதுலதான் இருந்துச்சு கடைசி இப்ப பார்த் பாத்தோம்னா அய்யோ இப்ப பி சி ஏ க்கு ல்லா வேல்யூவே இல்லாம ஆயிடுச்சு இப்ப
இப்பல்லா அக்கௌன்ட்ஸ் தா அக்கௌண்ட்ஸுக்கு தா வே வேல்யூ அதிக ம்
அய்யோ இந்த ஏ ஐ வரோ தா இப்போ ம் இந்த இந்த பீல்டுக்கெல்லா இப்போ ரொம்ப இதா ஆய் கஷ்டமயச்சு வேலை கிடைக்கிறதே அதா இப்ப ஒரு பெரிய தொல்லையா பா அதுதா நிக் கிது இந்த ஏ ஐ யே எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல
நெறைய பேத்துக்கு அது தா கஷ்டோ
ஆமா எல்லாமே சொல்லி கத்து குடுத்துட்டாங்க அதுக்கப்பறோ மனுசனுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு
ம்
பாப்போ நா அதனால தா சேரி இப்போ வெப் டிசைனிங் சொன்னாங்கல்ல சேரி நம்ம இது ஒரு கோர்ஸ் கத்து த்து வச்சுக்கால யூடுப் பாத்து பிராக்டிஸ் பண்ணிக்கலா பாப்போ நம்மளுக்கு ஏதாவது கிடைக் நம்ம யூடியூப் பாத்தே பழகிக்கலானு தா இருக்கே நானு
ஆ கத்துக்கோங்க கத்துக்கோங்க நானு கத்துக்கலானு இருக்கறே இந்த ம் இது மாரி சொல்றது இந்த டேட்டா சயின்ஸு ஆ அப்புறமேட்டு நெறையா கோர்ஸ் இருக்குல்ல அதெல்லா திகோ பண்ணி படிக்க போறே படிச்சிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கே இவ இன்னு ஒரு வர்ஷோ ஸ்கூல் போனதுக்கு அப்பறமேட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு அந்த சார்கிட்டயே கேக்கலானு இருக்கே அந்த சார் சொன்னாங்க மா படிக்கட்டு கல்யாணோ பண்ணிகோ என்னதா ஆனாலு ப்ப விட்டுறாத கண்டினியூ பண்ணுனு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லைங்க சார் இல்லைங்க சார் அப்டியே அந்த சார் தா என்ன சேத்தி விட்டாரு அப்பறமேட்டு நா கேட்டு கேட் கம் கல்யாண அப்பறம் எப்ப கேட்டாங்கன்னா ஜாயின் பண்ணி விடுவாங்களானு தெரியில
ம் படிப்பு என்னைக்குமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ப பின்னாடி என்ன நடக் குணோந் தெரியாது அதனால அது ஹெல்ப் ஃபுல்லா இருக்கு என்னையவே அப்டிதா சொன்னாங்க
ஆம்மா இப்போ எங்க தங்கச்சி இன்னொரு டிகிரி பண்றேனு சொன்னா அவ வந்து டி ஃபார்ம் படி சா
ம்
டி ஃபார்ம் முடிச்சுட்டு மறுபடியு படிக்கிறேனு சொல்லியிருக்கா
ம்
இன்னோன்னு முடிச்சுட்டா எனக்கு கொஞ்சோ யூஸு அப்டின்ற மாரி சொ
டிகிரி இப்ப யாருமே கேக்க மாட்டிகிறாங்க பத்தியா டிகிரியே கேக்க மாட்ட போயி என்ன ஸ்கில்லு வச்சிருக்கீங்கன்னு தா கேக்கறாங்க இப்போ எல்லாருமே
ஆம்மா
ரீசன்டா என்ன படிச்சீங்க நம்ம அதையு வேற கையில வச்சிக்கிட்டு வேலைக்கு தொலாவிட்டு இருக்கிறம்பா எனக்கு எதுமே செட் ஆக மாட்டேங்குதுன்ட்டு நேரமா என்னனு தெர்ல நல்ல வேல நம்ம வாங்கறதுகுள்ள வயசாய மாட்டுக்கு அப்பறோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்லயே உக்காந்துக்கலா முடிவு பண்ணிபோ நம்மளே அந்த ஸ்டேஜே வந்துரு மாட்டுக்கு
ஆமா
ஏ தாய் தலாவியே
ம் ம்
கோயிம்த்தூர் போயிட்டோனு வை அங்க வேலைக்கெல்லா பஞ்சமே இல்ல